ஹலோ ஆ கேக்குதுங்க தோழி ஆ கேட்குறதுங்களா
கொஞ்சம் சத்தமாக பேசுங்களே எனக்கு கேட்கவில்லை நீங்க பேசுறது
எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே தோழி சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டாச்சு
தோழி எனக்கு கொஞ்சோ நீங்க உங்களுக்கு ஏதாச்சு சிரிப்பாக நடந்த சம்பவங்கள் ஏதாச்சு தெரிஞ்சா சொல்றீங்களா உங்க வாழ்க்கையில சிரிப்பா நடந்துச்சு இந்த ஒரு சம்பவம் ஃபன்னி இன்சிடென்ஸ் ஏதாச்சு
ஆ நெறைய இருக்குது அது நான் சின்ன வயசுல இருந்து ஊருக்கு போவோ நாங்க
சொல்லுங்க தோழி ம்
அந்த ஊரில் வந்து ம் என்ன சொல்றது பனங்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல நுங்கு
ஆமாங்க தோழி
ஆ அதெல்லா வெட்டுவாங்க
செரி மக்களே
வெட்டுறப்ப நாங்க பொம்ம எல்லா வச்சுன்னு போவோ
சரிங்க தோழி
பொம்ம வச்சுட்டு போகும்போது அந்த பொம்மயோட கை வந்து எங்க அண்ண கீழ தொலச்சிட்டாங்க
ஆ
அப் அதுக்கப்பறோ அது நாங்க போய் சாப் அங்க உக்காஞ்சி அந்த சொல்லுவாங்க ஏரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல கல்னி ஆஹ் அங்க போய் உக்காஞ்சி இல்ல அது ஏறி இல்ல உக்காஞ்சி சாப்புடுற மாதிரி ஒரு இட பக்கத்திலயே வந்து ஒரு அம்மன் கோவில் இருக்கு
சரிங்க தோழி
அங்க வந்து ஆல மரத்தாண்ட உக்காந்து சா எல்லாரு எங்க அண்ண அப்பற சித்தி அத்த மாமா எங்க அம்மா அப்பா அக்கா அப்பற எய தம்பி எல்லாரு உட்காந்து சாப்ட்ட பாருங்க சாப்ட்டு வர்ப்ப என்ங்க அண்ண வந்து வண்டியில கூட்டிட்டு வரப்போ எய பொம்ம கையை தொலைச்சட்டா
சரிங்க தோழி
தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்பற அந்த பொம்ம கை பாரு உ கை தொலைச்சி போயிருச்சுன்னா நீ வருவியா எய பொம்ம கை எத்துதா எத்துதான்னு சொல்டு நா சொன்னண்ணா
சரிங்க தோழி
அதுக்கப்ற பொம்ம கை எடுத்துட்டு வராதனால நான் சாப்டவே இல்ல ஒரு நாள் ஃபுல்லா வேற பொம்மையும் வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க ஆனாலு எனக்கு பொம்ம கை தா வேணும் அப்டின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கப்பற ரோடு் ஃபுல்லா தேடி ஒரு எல்லா வண்டியு ஏத்திட்டு போயிட்டு இருக்கும்ல சின்ன கை
ஆமாங்க தோழி
அந்த கைய அப்பறமா எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க
பண்ணிருக்கீங்க
ஆஹ் என்னுோடய சின்ன வயசுல இருந்து நானு இப்ப பண் ஒரு சிரிப்பான விஷய நடந்ததுன்னா அது இதுதா இப்போ வரையு எல்லாரு சொல்லி சொல்லி சிரிப்பாங்க
வேற ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா தோழி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி பார்த்த அது ரொம்ப எனக்கு சிரிப்பா இருந்ததுன்ற மாதிரி
ஆஹ் எங்க அக்கா பசங்க நெறைய பேர் இருக்காங்க அக்காவுடைய பசங்க சின்ன சின்ன பசங்க மூணு பாப்பா நாலு பாப்பா அந்த மாதிரி இருக்காங்க
செரிங்க தோழி
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரு தூங்கும் போதுதா போய் விளையாடுவாங்க இப்ப முந்த நேத்துக்கு கூட வந்திருந்தாங்க வீட்டுக்கு நாங்கல்லா மதிய தூங்கின்னிந்தோ அவங்க கேரம் போர்டு எல்லாரும் விளையாட்டு தூங்கின்னிந்தோ பாருங்க
சரிங்க தோழி
அவளுக்கு மட்டு தூக்க வராம திருப்பன போய் கேரம் போர்டு விளையாடுறா அவளுக்கு விளையாட தெரியாது இப்டி தே்சி தே்ச்சு விடும்வவும் கதுவு தட்டுற மாதிரியே இருக்கு
ஆமாங்க தோழி
நாங்க தூக்கிட்டே இருக்கோ அப்பற யாரு அது கதவு தட்டுறது யாரு யாருன்னு கேக்குறோ நா தாமா நா தா அப்டின்னு சொல்லிட்டு சொல்றா அதுக்கப்பற எங்க அக்கா திட்னோனே வந்து திரும்பணும் படுக்கல அதனால உடக்கஞ்சினே விளையாடினே இருந்தா அந்த மாதிரி பசங்க இருந்தாலே ரொம்ப சிரிப்பாவும் கலகலப்பாவவும் இருக்கும் வீடு
ஆமாங்
உங்களுக்கு எப் ஏதாவது எப்டி இந்த மாதிரி ஏதாவது அனுபவ இருக்குங்களா
எனக்கு அந்த மாரினா நம்ம என்ன சொல்றது தோழி விளாட்டு எல்லாருமே வந்து நம்மள வில்தேத்துற மாரி பண்ணுவாங்கல்ல தோழி அதனாலே வந்து எனக்கு நா இத பண்ணியாதா தோழி அது வந்து நா வந்து ரொம்ப வந் வந்து அதுல வந்து பண்ணமாட்ட தோழி எதனாலன்னா நம்மள வந்து இது மாரி பண் பண்றாங்கன்றதுனால வந்து ரொம்ப விளாட்டா பண்ணமாட்ட தோழி
ம்
சின்னதுல பண்ணிருக்கேனான்னு எனக்கு ஞாபகம் இல்ல தோழி யாரு வந்து சொன்னது கெடையாது இந்த மாரில்லா நீ பண்ணிருக்கேன்றத வந்து இப்ப நீங்க சொல்றீங்கங்களா சின்னாதுல பண்ணியிருக்கேனா ரொம்ப அடிச்சு பொந்தோழி நாங்க கூட பொறந்தவங்க ரெண் மூணு பேரு அத ரொம்ப அடிச்சுக்கிறது உண்டு
ஆ
அடிச்சிட்டு அடிச்சிட்டு விளையாடுறது உண்டு ஆனா வந்து இந்த மாரிலா ஒன்னு பண்றதில்ல தோழி
ஓ சேரி சேரி
பண்றேல பாக்குறது ஆமாங்க தோழி ஏதாச்சு நா பாத்திருக்கே தோழி பாக்கும் போது ஏதாச்சு ஒரு சிரிப்பா இருக்கு என்ன இப்டில்லா பண்றாங்ளே இதெல்லா பண் றாங்க எங்க அக்கா பொண்ணு எப்டின்னா நம்ம வந்து ஏ சொல்லோம்ல தோழி ஏய் நீ அவங்ககோதுன்னு சொல்லுவோல பேர் சொல்லாம ஆ அவ இந்த மாரி நம்ம அவ அந்த மாரி நம்மள ஏய் ஸ் நீங்க போ வாங்க போங்க சொல்லாம ஏ நீ போன்னு சொல்லிச்சுன்னா நீ யாரு ஏ ஏ யாரு யார சொல்ற ஏய் யார நீ கூப்ற நம்ம கூப்ற சொல்றப்போ அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுப்ப ஞாபகம் வச்சுட்டு அதே மாரி சொல்லுவா தோழி அவள நம்ம ஏய் இங்க வான்னு சொல்லம் போது ஆ சொன்னா யார நீ ஏ சொல்ற யாரு ஏ உனக்கு யார் ஏ யார் ஏ எ பேரு சொல்லி கூப் டு அந்த மாரி சொல்லுவா தோழி
ஓ ஹோ
நம்ப என்ன பண்றமோ அதே அப்டியே சொல்லுவா தோழி அதே வந்து நம்ம இன்னொன்னு வந்து எப்டின்னா சாப் நம்ம சாப்டம் போது சாப்டு இதெல்லா பண்ணு நா ஆனா அச இப்ப எதனா நம்ப வேலையா செஞ்சுட்டு இருப்போ வந்து ஏதாச்சு குடுக்க சொல்லும் போது நா என்ன டான்ஸ் ஆடுறனா உனக்கு குடுக்குறது நம்ம சொன்னோனா இப் அவள வேல ச்சு அவ எதாவது செ பண்ணிட்டுருக்கும் போது அத கொஞ்சோ எடுத்துட்டு வா சொல்லும் போது நா என்ன டான்ஸ் ஆடிட்டுருக்கேனா நா இதனா பண்ணிட்டுருக்கே அந்த மாரி சொல்லுவா தோழி நம்ம என்ன சொல்றோமோ அப்டியே வந்து சொல்லுவு நம்மளுக்கு என்ன அது வந்து ஸ் சரியா சிரிப்பா இருக்கு தோழி ஒருநிம்ஷோ என்ன இப்டில்லா பேசுறாலே என்ற மாரி
ஓ நம்ம பேசுறத பாத்தா அவ அப்டி பேசுவா
ஆமாங்க தோழி நம்ம என்ன சொல்றோமோ அதுவே வந்து ஞாபக வச்சுப்பா தோழி நல்லா இன்னைக்கி நம்ம சொல்றோனா அது ஒரு மூணு நாள் கழிச்சு அவளுக்கு ஏதாச்சு சொல்லும் போது அவ சொல்லுவா தோழி அத அப்டியே
ஓ சில கொழந்தைங்க அந்த மாரிதா
அந்த மாதிரி சொல்றது பண்றது
ஆ
நட்டுவே கேள்விப்பட்டு பாக்கபோது நம்மளுக்கு என்ன இப்டியெல்லா பேசுறாளே என்ற மாரி இருக்கும் தோழி
ஆ ஒரு டைம் ஆனா சிரிப்பாவு இருக்கு
ஆமாங்க தோழி சிரிப்பு சிரிப்பா இரு க்கு இது ஆச்சரியமாவவும் இருக்கு என்ன இப்டியெல்லா நடக்குதுன்ற மாதிரி இருக்கும் தோழி
ஆ எங்க அண்ணன் பையன ஒருத்தன் இருக்கா அவன் என்ன தெரியுங்களா பண்ணுவா அவங்க அப்பா அவங்க அப்பா ஒரு நாள் அடுச்சிட்டா அச்சுட்டான்னு சொல்ட்டு நா உன்ன என் கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான்
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா
புலி
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா இதி மாதிரிதா எங்க அண்ணா பையன் ஒருத்தவ இருக்கான்
ஆ தோழி
அவங்க அப்பா வந்து அவன அச்சிட்டாங்க அச்சுட்டான் அதனால அப்பா என்ன அச்சிச்சுன்னா அப்பாவ கல்யாணத்து கூப்பிட மாட்டேன் யார் கல்யாணத்துக்குடானு கேட்டா ஏன் கல்யாணத்து கூப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான்
இப்ப இருக்குற பசங்க எல்லாருமே அப்டித்தா தோழி எல்லாமே வந்து தெரிஞ்சிகிறாங்க தெரிஞ்சு பேசுறது வந்து எல்லாமே வந்து அவங்களுக்கு எல்லா நல்லா தெரியுது தோழி இருக்குறவங்க எதுவுமே புதுசா பண்றதுயெல்லா கிடையாது தோழி எல்லாமே நம்மளுக்கு இதுல தெரியுது
புது ட்ரெஸ் போட்டாலு எங்க போறேனா கல்யாணத்துக்கு போறன் யார் கல்யாணத்துக்குன்னா ஏ கல்யாணத்துக்கு இல்ல சஞ்சய் கல்யாணத்துக்கு அப்டினுவா அவங்க அண்ணன் பேர் சஞ்சய் ஆ
தோழி
அதனால அவன் சஞ்சய் கல்யாணத்துக்கு போறேன் அப்டின்னுவா அடிக்கட்டுமானு கேட்டா அடிக்க கூடாது பாப்பாவா நானு அப்டின்னுவா
பாருங்க தோழி எல்லா தெரியுது தோழி இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல ம்ச் எல்லாம் புரிதலும் எல்லாமே இருக்கு தோழி
அது கூட பரவாயில்லைங்க அவன் பையன் அவனுக்கு எல்லோ எல்லோ அவன் எ எது கேட்டாலும் எல்லோ கலர் அவனுக்கு எல்லோ கலர் பிடிக்கும் போல இக்குது எனக்கு எல்லோ கலரு எனக்கு எல்லோ கலர் பிஸ்கெட் வேணு அத்தண்ணுவா
ம்
எல்லோ கலர் ல கோலுஸ் வேணுமா அவனுக்கு
எல்லோ கலரு அதெல்லா வந்து கேட்க போது நம்மளுக்கு
சிரிப்பா ஆ சிரிப்பாதான் இருக்கு எல்லோ கலர் கொலுசு வேணும்
ஏ நா எப்டின்னா யாராச்சும் ஒரு சீரியஸா பேசுவாங்கல்ல தோழி அப்ப எனக்கு சிரி ப்பா வரும்ன்னு தோழி ஏதாச்சும் நீங்க ம்ச் நம்ம வீட்டுல இருக்கிறவங்கள சீரியஸா பேசும்போது அந்த அங்க வந்து அது சீரியஸா இருக்கு அந்த டைம்ல எனக்கு சிரிப்பு வரும் தோழி
ஓ
அது ஏதாச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்களா அது பேசிட் இருக்குனு எனக்கு அது சிரிப்பா இருக்குமா ஆனா என்னால அங்க சிரிக்க முடியாது ஆனா சிரிக்கிற ஒரு இது யாராவது அங்க அழுதுட் இருப்பாங்க ஏதாச்சு கீழ விழுந்தா கூட ஒ அந்த மாரி எனக்கு சிரிப்பு வந்துரு தோழி ஆனா அது அப்பற தா நெனைப்பே இது சிரிக்க கூடாது அவுங்கு விழுந்திருக்காங்க அது நம்ம சிரிக்க கூடாதுன்றது அங்க விழுற ப்போ பண்றப்பா டக்குனுு நம்ளுக்கு சிரிப்புண்ற மாரி வரு தோழி
ம்
நீங்க ஏதாச்சு பண்ணி பாத்துருப்பீங்களா தோழி யாராச்சி நீங்க பேசறப்போ சிரிக்கிறப்போ நீங்க ஏதாச்சி கோவப்பட்ருக்கீங்ளா
இல்ல அந்த மாரி யாருன்னா கோவமா பேசுறப்போ இல்ல வருத்தமா பேசுறப்போ இந்த பசங்க பண்ணும்போது தா சிரிப்பு வரு
பசங்க பேசுறது நால அடிக்கே
ஆ அந்த மாரிதா வீட்டுக் போனாலே ஒரு
புரியுதுங் தோழி நம்ம ஒன்னுண்ணு நடக்கறப்போ ஒன்னொண்ணுன்ற மாரி இருக்கு
ஆ
சாயங்காலமா சாப்பிறதுக்கு ஏதாச்சு சமைச்சிங்களா தோழி
ஆ இல்லைங் தோழி இனிமேல்தா சமைக்கணு
ஆமாங்ளா
ம்
ஏதாவது சமைச்சிப்பீங்களா தோழி சாயங்காளத்துக்கு இனிமே ஏதாச்சின்ன சமைக்கலான் இருக்கேங்க
இன்னு எதோ முடிவு பண்ணலீங் தோழி
சரிங்க தோழி
சரிங் தோழி இவங்களே பண்ணி பேசுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி நமக்கான டைமும் முடிஞ்சிருச்சு
ஓகேங்க ஏ மீண்டும் காலைல சந்திப்போங் தோழி நன்றி